சொல்லுங்க எப்படி இருக் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்
சாப்ட்டீங்களா
இப்பதான் பா டீ மட்டும் முடிச்சேன்
ஆ ஆ
இப்போ நைட்டுக்கு சமைக்கணும் என்ன சமைக்கிறது தான் எனக்கு யோசனையாவே இருக்குது கொஞ்சமா சாதம் இருக்கு அது போக தக்காளி சட் னி கொஞ்சம இருக்கு
ம் ம்
பாப்பா சப்பாத்தி கேட்டா
ம் ம்
சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுக்க என்ன செய்லாம் முட்ட இருக்கு பேசாம அது பொரியல் மாரி பண்ணிலாமா அப்டின்ட்டு யோசுச்ட்டு இருக் க்காங்க எனக்கு பாப்பாக்கும் மட் சப்பாத்தி எங்க வீட்டுகார அந்தஸ் சாதம் சாப்ட்டுப்பாரு இல்லனா தோச கேப்பாரு
அப்டிங்ளா ஆ
ஆமங்க
சேரி சேரி சேரிங்க எக் புர்ஜி மாரி பண்ணிட்டு ஆஹ்
சப்பாத்தி நாங்க ரொம்ப ரேர் தான் சாப்டுறது எங்க வீட்டுக்காருக்கு சப் பத்தி புடிக்காது
அ ஓ என்ன மாரி ஆள் போல இருக்குங்க எனக்கு சுத்தமா சப்பாத்தி புடிக்காதுங்க நான் சப்பாத்தி ஏட்டருங்க அது என்னவோங்க எங்க வீட்டுக்கார வந்து சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தினு வாருங்க எனக்கு அந்த சப்பாத்தியப் பா தாவே எல்லாருக்கும் போட்டு குடுத்துருவ என் பெரிய பொண்ணு சாப்ட மாட்டாங்க
உம்
நானு சாப்ட மாட்ட எங்களுக்கு மட்டும் நா ங்க சாதமோ இல்ல தோசயோ ஏதோ ஒண் பண்ணிப்போங்க
ம்ஹ்ம்
அது எனக் ஏதோ புடிக்க புடிக்காத ஒரு பீல்ங்க
ஐயோ எங்களுக்கு ரொம்ப புடிக்குங்க அது
அது என்னவோ தெரியலங்க எனக்குப் புடிக்கல
ஓ என்ன ஒண்ணுன்னா சப்பாத்தி ரோனா ரொம்ப உயிருத மூணு வேலயும் குடுத்தாலே சாப்டுட்டு இருப்
அ அ அ
இப்போ கொஞ்சோ வயசு ஆக ஆக நெஞ்சு கரிச்சல் இருக்குது
அதுதாங்க அது அ அ
நைட்டில தூங்கும்போது ஒரு மாரி நெஞ்சு நெஞ்செரிச்சல் வருதுன்றதுனால கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்ரேங்க
அதுதாங்க என்னவோ எனக்குங்க அத சாப்பிட்டுட்டு படுத்தன ஒரு ஃபில்லிங்கா ஒரு ஃபீலே இருக்கறது இல்லங்க
ம்
அதனால எனக்கு நானு சாப்பறதே இல்லங்க சாப்பறதே ம் விட்டுட்டே சப்பாத்திய சாப்பறது இல்ல
எனக்கெல்லா ஒரு ஆசங்க
உம் சொல்லுங்க
ல்லா யாராது வீட்ல ஒருத்தர் எனக்கு சமச்சு குடுத்து நா அத டைம்க்கு டைம் உக்காந்து சாப்
ஏங்க உங்குளுக்கும் இந்த ஆச இருக்குங்களாங்க பொண்ணுங் எல்லாருக்குமே இந்த ஆச தானாங்க அதுல்லா நடக்காதுங்க
அம்மா வீட்ல இருக்கும்போது கல்யாண பண்ணிட்டு வந்துட்டாலு திடீர்ன்னு அம்மா வீட்டுக் போவாங்க ஒரு பத்து நாளுருப் ப்பாங்க அங்க போய் அம்மா செஞ்சு போட்றதயோ அண்ண தம்பி வீட் ட்ல சமச்சிப் போட்டோ
இல்லங்க அது இப்ப நா அனுபவிச்சங்க சொல்லவாங்க அது
சொல்லுங்க
ஆ இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சோ ஒரு அலர்ஜி மறியாயிடுச்சுங்க ஆஹ் அது பெல்விஸ் அ இன்ஃபெக்க்ஷன் மாரி ஆயிட்டு ரொம்ப இதுவாருந்தங்க செரி எங்க அம்மா இப்ப நீ இத்தன் நாள் தா தனியாருந்த இப்போ ஒ பிள்ளைங்ல பாத்துக்கறதுக் குலா ஆள் இருக்காங்கள
உம்
வா அதுனால நீங்க வாங்கன் சொன்னாங்க ப போனோங்க ஆப் போனங்க போய்ட்டு இது பண்ணும் போது ஆஹ் அப்ப வந்து எ தம்பி ஒய்ஃப் வந்து எனக்கு உக்கார வச்சி சமச்சுப் போட்டாங்க உக்கார வச்சு ச சமச்சு போட்டு எனக்கொரு பத்து நாள் நா அத அனுபவிச்சேங்க ஒரு பத்து நாள்ளு அஹ் ஒரு பத்து நாள் பத் த்து நாள் அத நா அனுபவிச்சேங்க அந்த இத் துவ ஆஹ் அந்த ரொம்ப நாள் கனவு வந்து இந்த பத்து நாள்ல நினைவான மாதிரி இருந்துதுங்க
பரவாலைங்க
கொஞ்சோ அனுபவிச்ச மாரி இருந்ததுங்க நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க நா பாத்துக் கிறே
இல்லைங்க எங்க வீட்லயு நானு அப்டிதா நெனச்சி எங்க தம்பி வீட்ல கூப்புடுவாங்க வாங்கக்கா வாங்கன்ட்டுனு நானு அப்டிதா நெனச்சு ஒர் ரெண்டு நாள் போய் இருந்தங்க
உம்
எங்க தம்பிக்கு நா சமைக்கிறே என்னோட சமையல் ரொம்ப புடிக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
கா எனக்கு சமச்சுப் போடு அக்கான் சொல்லிடுவாங்க
ஆஹ் ஆஹ்
அது நம்போ செரி தம்பி ஆசைய கேக்குறான்னு போகும்போது நம்ம அங்கியும் போய் நம்ளே சமைக்கணுமா
அந்த ஒரு ஃபீல் வருது
அ அது ஆனா அது ஆசையாவு இருக்கு ஓ நம்ப தம்பி கேக்கறாங்க நம்ம சம்ச்சு போட்ரலாம் அப்டின்ட்டுனு ஆனா நா‌ போய் ஒக்காந்து இன்னொருத்தர் சம்ச்சு குடுத்து அந்த டைமுக்கு சாப்பிட்ற ஒரு இது எனக்கு வா கெடைக்கல
உம் உம்
சொல்றாங்க நீங்க தா நல்லா செய்றீங்க உங்க சாப்பாடு தா தம்பி சாப் பேட்றாங்க நீங்களே சம்
ஐயோ அவுங்களுக்குள்ள ஏதோ நம்ப வந்து ஒரு பிரிவினை ஏற்ப் படுத்துற மாரியு ஆகுது பிளஸ் அவுங்களோட வேலைய வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்காக அவுங்க நம்ம தலையிலேயே தூக்கி போட்ற மாரியு ஆகுது
ஆமாங்க அதுவு தா நடக்குது ஆனா எனக் கு ஆச தா இது மாரி ஒண்ணு செரி யார் வீட்டுக்காவது நம்புளுக்கு எங்க வீட்டுக்காரோட சொந்தக்கார் பக்கமோ நா அந்த மாதிரி போயி ஒக்காந்து சாப் டது கெடையாது ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போவோ சாப்டுவோ வருவோ இவ்ளோதா அதுக்காகவே எங்க வீட்டுக்காரங்க அதிகமா வாரத்துல இப்பந்தா வீட்லயே இருகறதுனால ரெண்டு முறையாவது ஹோட்டல் கூட்டிட்டு போயிடுவாரு
ஓ பரவால்ல பரவால்லங்க
கததான்னு கெடையாது
ம் சின்ன கடை ம் ம்
இட்லியா இருக்கட்டும் ஒரு சப்பாத்தியா இருக்கட்டு அந்த மாரி ஐட்டம் கூடோ போட்ருக் அ வெளிய போய் சாப்ட்டுட்டு வரலா
அதுதா அதுதா ம் ம் இல்லங்க எங்க வீட்ல அதுக்கும் கூட வாய்ப் பிள்ளங்க வெள்ளிக்கிழமாச்சுன்னா வெள்ளிக்கிழம சனிக்கிழமையல ஏதாவது ஒரு நாள் ஹோட்டல்ல வாங்கிட்டு வராங்கங்க அது எதோ வாங்கிட் ட்டு வந்தா கூட சாப்ட ஃபீலே இல்லங்க அது நம்போ போய் அங்க உக்காந்து சுட சுட சாப்டறத்துக்கு ஆறி போய் வீட்டுக்கு வந்து சாப்டுறதுக் க்கு வித்தியாச இருக்கில்லீங்களா
ஆமாங்க
அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வாங்கிட்டு வராங்க ஆ வெள்ளிக்கெழம வெள்ளிக் நம்ம இதுவாகுது இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுங்க
ஓ ஓ நாங்க வாங்கிட்டு வர்றது இப் ப்ப கொஞ்சொ கொறஞ்சிடுச்சிங்க மின்ன வாங்கிட்டுதா வருவோ ஆ இப்ப கொஞ்சொ கொறஞ்சிருச்சு நீங்களே நம்மளே போயிட்டு சாப்ட்டுக்கலா எதுக்கு வாங்கிட்டு வந்துட் டெப்போலா ஆவா ஜாலியா அங்கே சுட சுட சாப்ட் லான்ற பழக்கொ வந்துடுச்சு
அதுதா அதுதா அதுதா இல்லங்க வெளியே போறதே ஒரு ஹேப்பி தானங்க ஒ ஒரு போயிட்டு வர்றதே ஒரு ஹேப்பி தான
சும்மான கூட என்ன பண்ணுவாரு எங் வீட்டுல இப்ப எனக்கு இப்ப போர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்கள இல்லப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாரி இருக் சரி வா ஏலகிரி மலைக்கு போயிட்டு வர்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்டியே போய் ஒரு டிஃபன சாப்புட் ட் சும்மா மேல ஏறி இந்த கிளைமேட்டு சில்னஸ்காக
ஆ பாத்துட்டு வந்துர வேண்டியது ம்
ரௌண்டு எறங்கிட்டு வந்துருவோங்க
சரி சரிங்க அதெல்லா முன்னாடி அந்த மாதிரி எங்க வீட்டிலேயே நடந்துதுங்க ஆ இப்போ அப்டி இல் ல இல்லங்க பசங்க வளர வளர ம் என்னோட தேவைகள் என்னோட ஆசைகளே சுருங்கிட்ட மாதி ஆயிடுச்சுங்க
ஆமாங்க
சுருங்கிட்ட மாரி இருக்கு இ இங்க வந்து இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி மாரி ஆயிடுச்சு ஆ எல்லா விஷயத்துக் க்கு இன்னொருத்தங்கல டிபென் பண்ணி அவங்க வரல நம்ம மட்டு எங்க போறது ஒரு கடைக்கு குடங்க வெளியே போலங்க ஒரு ஏழு எட்டு மாசமா எங்கயு கூட்டிட்டு போக மாட்டாருங்க எங்கேயுமே போறதா இல்ல
எனக்கு இன்னொரு விஷ்யோ ஏக்கமா இருந்து அது என்னன்னா அ நானு வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டனுங்களா என்ன வந்துட்டு மாசமா இருக்கு போம்போது எனக்கு கவனிக்க யாருமே ஆள் இல்லை
ஆ ஆ
ஆ அந்த மாரி நேரத் த்துல எங்க பக்கத்துல வந்துட்டு எங்க ரிலேஷன்லயே ஒருத்தரு அவங்க பொண்ண வந்துட்டு நான் அதே மாரி இருப்ப எனக்கு க்ளோஸ் ரொம்ப சொந்ததா என்ன என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷ் அவுங்க பொண்ணு கன்சிவ்வானது உக்காந்து இரு தட்ட எழுப்பாம தட்டு கைல குடுத்து கை கழுவ சொல்லி அங்கயே சாப்பாடு போட்டு குடுத்து சாப்ட்டுட்டு அப்டியே கை கழுவ சொல்லி எடத்து விட்டு எழ கூட விடாதா அளவுக் க்கு பாத்துக்கனாங்க அப்போ எனக்கு கண்ல ரொம்ப தண்ணி கலங்கி ச்சு என்னடா நம்மள இது மாரி எல்லா பாத்துக்க ஆள் இல்லையே அப்டின்னு சொல்ட்டு ரொம்ப அழந்துட்ட அதாவது அவங்க எதர்ல கண்ணல தண்ணி கலங்கியு நா தனியா வந்து நா அழுந்த தேம்பி தேம்பி நாபகம் வீட் தனியா போக வந்து இருந்தாலும் அவங்க அப்டி செஞ்சிருக் ப்பாங்ளான் தெரியாது அம்மா ரொம்ப ஸ்ட்ரிட் ட்டு ஒரு வேள நம்ளுக்கு செய்ய மாட்டாங்க அப்டி இருக் இந்த அம்மா திடீர்னு எனக்கு இப் ப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஹ் எங்கியோ சுத்திட்டு வெளிய போயிட்டு வந்து கால் வலிக்குது அப்டினு உக்காந்துட்ருக்கங்க கால அம்த்தி விட்டாங்க வந்து எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருந்தது ஐயோ வேண்டா
அஹ்
என்னைக்கி எங்க அம்மா அப்டி பண்ண மாட்டாங்க
ஓ இல்லங்க ரொம்ப உங்க அவங்ளு மிஸ் பண்ணி இருக்காங்க போல உம் அதனாலதா அவங்க பண்ணிருக்காங்க உம்
இல்லமா நா அம்த்தி விட்ற பரவால்ல கால குடு நா நீவி விட்ற குடு குடுன்றாங்க எனக்கு அது பெரியவங்க வந்துட் நம்பக் கால தொட்ரது எனக்கு அதுதா ஃபஸ் டைம். இருந்தாலு நா வந்துட்டு எங்க அம்மாக்கு பண்ணணு தோணுது அவுங்க இ இல்ல வா நா அம்த்தி விட்ற வா பாப்பா அப் டின்னு சொல்ட்டு அவங்க பண்ண போம்போது எனக்கு அது ஒரு மார் ரி
ஆஹ் ஒரு அஹ் கூச்சமாயிடுது இல்லிங்க்ளா, ரொம்ப வர்ஷொ ஒரு நடக் அது ஒரு விஷ்யொ அது நடக்க போம்போது அது அக்செப்ட் பண்ணிக்கவு முடியாதுல்ல மனசு
ஆமா அதே மாதிரி ஆஹ் ஒடம்பு சரில்லாம கொஞ்சோ ஆஸ் பிட்ல ஆஹ் அட்மிட் பண்ணி கொஞ்சொ ஆப்ரேஷன் ஒரு முற பன்னிட்டு வந்தோ அப்பியு அதே மாரிதா வந்து து வீட்ல சமச்சு குடுத்தாங்க எங்க வீட்ல ஃபஸ்ட் டைம் அதுவு எனக்கு ரொம்ப புடிச்சு சம்சு கெடுத்துட்டு வந்து தட்ல குடுக்கும் போது சின்ன வயசுல அப்டி இதுல்லா பண்ண மாட்டாங்க நல்லா வேல வெப்
அஹ் அஹ் அஹ் இல்லங்க சின்ன வயசு வேற அதுக்கப்புறோ வேற இந்த மாரி ஆயிடுவோ இல்ல அம்மாவைக் கூட அம்மாவோட மனசு தேக் கூட வேற மாரி ஆயிடுங்க
அதுதா நா இப்ப யோசிச்சே ஐயோ ஆப்போசிட்டா அம்மா அப்டியே மாறிட் டாங்க என்ன ரீசனுன்னா இப்போ மருமகளுங்களுக் து நல்லா வேல செய்வாங்க அங்க அத பாத்துட்டு ஓ நம்ப பொண்ணுக்கு நம்ப இப்டியெல்லா செ செய்ய மறந்துட்டுமே
ஆஹ் மேபி இருக்கலாங்க
பாத்திருப் ப்பாங்க அப்புறோ இப்பதாங்க நா ஒரு நாளு போன வாரோன்னு நெனக்கிறே நா பழைய இந்த மாரி விஷயத்தல்லா சொல்லி சொல்லிட்டுருந்தே எனக்கு அப்பெல்லா இந்த மாரி ஏக்ககோ இருந்தது
ம்
அஹ் அப்டின்ட்டு அம்மாகிட்டயே சொல்லிட் ட்டுருந்தே எல்லாரு பாப்பாங்கம்மா என்ன வந்துட்டு பாக்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க
உம் உம்
தப்பக் கூடோ ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணி கொழந்த பொறந்த அடுத் இத்த நாள்ல இருந்தே என் கொழந்தைய நானே தா பாத்துக்கிட்டு நானே சமச்சிக்கிட்டு இந்த மாரி இதுனு இப்போ ஏ யார் அந்த மாரி இருக் த்தாங்க அந்த ஒரு கொழந்தைய பாத்துக்க முடியாம அம்மாங்கல்லாம் பாக்குறாங்க இல்லையா அதெல்லாம் பாக்கும் போதே எனக்கு அந்த ஏக் ப்ப இருந்தது ஆனாலு நானே சமாளிச்சிட்டு எங்க வீட்டுக்கரு ஹோட்டல் அதிகமா வாங்கி குடுத் துத்துனால நா சமாளிச்சுட்டுருந்தே அந்த பசங்களுக்கு ஒரே அடி கூட படாம சின்ன அடி கூட பட்
பா வளத்துட்டே செரிங்க எனக்கு கொஞ்சோ வேலருக்கு முடிச்சுட் அ வரங்க
செரிங்க நன்றிங்க நன்றிங்க கட் பண்ணிக்கிறாங்க